ஹலோ
கேக்குதரா
ம் கேக்குது கேக்குது
ரோகித்ஷார்மாலா யாருமே கேக்க முடியாது போய் கேள்வி
ஆமா
அவ்ளதா உன்னோ ஒன்னு ரெண்டு வர்ஷந்தா அவ்ள்தா
நானு நாப்பது வயசு மச்சா இதுக்குதா அவன கேள்வி கேக்கதெ சய்வாங்கே இப்ப இப்பயே ணுப்பத் ஒம்போது அவுங்க அந்த வேல்டுக்கு போறப்ப நாப் ணுப்பது வயசுல ஆருவா நாப்பது வயசுல உங்க ஆட வுடுவாங்கே
ஹோலிக்கு முப்பத்தெட்டு முப்பத்தி ஒம்போது ஆய்டு கோலிக்கி கோலிக்கு ணுப்பத்தெட்டு ணுப்பத்தி எட்டு முடிஞ்சு ணுப்பத்தி ஒம்போது வரப்போரப்ப கோலி ஜது ஓட அது ஜது முடுச் ச்டாங்கெ அவ்ளோதா டீமவிட்டே பத்திவிட பாக்குறாங்கே மொத்தமாவே
சரி இல்லனா பெத்தாங்கட மச்சா
சைலண்டா ரிமு பண்றாங்கே அக்ஸய பத்தில நைசா உள்ள வரா
அவ ஜிம்முவா வந்து தெர்ல பத்யாட
ம்
அப்டிதாங்குது இப்ப எல்லாமே
ஏன்னா இப்ப அதிகமா கண்ணு வக்கெ போனா ரோகித் ஹோலி இர்காங்கெலா மட்டுந்தா பாக்குறாங்கே பவுலிங்ல பொம்பல ஆட்ராங்கெலான் பாக்குறாங்கே
ஆ ஆ
அப்டியே சரிஜா மறச்டாங் ஏன்னா சரிஜா அப்ப அப்ப தெஸ் ஆட்றானா அதாவ்து இருக்கா திருவாங்கே யவனு கண்டுகிர்ல இவங்கெ ரெண்டு பேரு மட்டு ஓலிய மத்துனே ஆட்றாங்கே ஃபுல் போக்கசையு
வேணும்னா ஒரு பேக்கப் கெடுத்து வச்சுருபாங்கடா சப்சூட்டா ஜட்டுவ
ஃபுல்லா வாங்கிருப்பா மச்சா இதுக்கப்றோ எனக் டவுட் தா மச்சா த்துல்லா பேக் இல்ல ஸ்த் ஜத்து வந்து மெயின் ந்தேரு அவன சப்ஜுட்டா இருக்குறக்கு எந்த டீமு யோசிக்காது அவ்ளோதா
அ
அவனல்லா போய் சப்சூட்டா எடுக்க முடியுமா மெயின் பிளேயர போயி
அப்பென்ன பண்ணமுடியு
ம் இது பாத்தியா எனக்கு ட்ரேட்டு கன்ஃபாம் பண்டாங்கே
ம் ம்
ரிசவ் வந்து இது குள்த்தீபு மாத்திட்டாங்கெ டீம
இன்னா
கன்ஃபாம் ஆயிருச்சா டீம் மாறிச்சு
ரிஷப் பந்தா
அ ரிசவ் பந்து குள்திபியாதா டீம் சேஞ்சு கன்ஃபாம் நியூஸ் டீலு சக்சஸ்ஃபுல்லா மாறு முடுஞ்சிர்ச்சா
ரிஷப் பந்தா
அ ரிஷப் பந்தே ரிசப் மன்த்து வந்து இருபத்தஞ்சு கோடியா பத்து கோடிய மைனஸ் பண்டானா பைஞ்சு பைஞ்சு கோடி குல்தீப்பு பைஞ்சு கோடி பைஞ்சு கோடி எக்ஸ்சேஞ்சு
பத்து கோடி அவன
ம் பத்து கோடி நம்ம பத்து கோடி லாபன லக்குணுங்க சொல்ல போனா
இப்ப தேவயில்லாததலா
ம் பத்து கோடி அவன் லாபம் பத்து கோடி லாபம்து இத கொண்டநேர கழிச்சு ஆ ஆ
பத்து கோடி லாபம் பாப்பா ரிஷப்பந்த்து ரிஷப்பந்த் அவ்ளவு அமௌண்ட் ஒத்துல ஆனா வெளிய ஒத்துட்டு கொஞ்சோ பத்னெஞ்சு கோடில்லா என்க் தெஞ்சு பதினெட்டு அதுக்குள்ள முஞ்உட்டாது ரிஷப்பந்துல வேல்யூ
ஆமா
உங்களுக்கு தேவல்லாம விட்டாங்க
ம்
டெல்லி இல்ல ஃபஸ்ட் ஃபஸ்ட் நல்லா ஆடுனா டெல்லில்ல ஆடிந்தா
ஆமா டெல்லிதா அடி இருந்தா
அ இப்ப அத டெல்லிக்கே போலா
ஆமா தீம் பேட்டிங் செமத செம பேட்டிங்ல எனக்கு ஓபனிங்ல ராகுல் வருவனா பினிஷிங்லய ரிஷப்பந்த் பண்ணி தருவா
கேப்டன்ஷிப் குதே இல்ல கே எல் ராகுலுக்கு தா
கேளாவ இருக்க அச பத்து நாங்க வஞ்சிக்கிறோ மச்சா மொத்த தீமுமே பாண்டியா பக்கதாண்டா இருக்கு பாண்டியா எந்த தீம் போறான் தாண்டா பாக்குறாங்கே
இப்ப சி எஸ் கே ஒர் சைட்ல புஷ் போட்டாங்ளளாள்ன் தெர்ல ஒ
சி எஸ் கே கான மூணுது மூணுதா இது பண்ணி காய்ங்க ஆயுசு காலைலேயே கம்போச்சு
ஏய் கம்போஸ் வந்து இப்ப அடி வாங்கினான்டா
அவ ஃபுல்லாவே அடி வாங்குவா அவ டெஸ்ட் ப்ளேயரு
அது கெதுக்கிடா எய் மும்பை இத எத அச்சுஒச்சுகறாங்க தெர்ல அவனுக் வந்து உங்ளுக்கு யார்தெம்மா மெய்ன தேவ ஆயஷ் மாத்திர தான் மெயினா தேவையானா ரீப்ளேஸ்மண்ட ஆள் இல்ல
ம் அதான் ஜஸ்எஸ்சி ஜஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால பாத்தாங்களே
அ ஒது பேருக்க எல்லா மாத்த மாட்டாங்க
இந்தா ஒரு பிளேயர கூத்துட்டு நீ ஒரு பிளேயர எத்துனாத ஒத்து ஒட் ஒத்துப்பியா
ஆ அதா ஜெய்ஸ்ஸோ வந்தாலே பொறுமார்டீம் பில்டமாய்டுமடா ஒன் டூ ஒன் ஆட வச்சிர்லா லெஃப்ட் அண்ட் ரைட் பேட்ஸ்மேனு இந்தியன் டீம் ஓபனிங் வே
வச்சுகுங்க பினிஷ்ங்கே வரல எனக்கு தெரிஞ்சு அர்திக் பாண்டியா பண்ண முடாமே வச்சுகலா
ஏங்க ஜெய்சோலர்லா நல்லால்லைங்க ஏனா மும்பை பிளேயர் வேற இதுக் மேலங்க என்னவேனே நாங் உங்ளே மாரி சி எஸ் சென்னை பிளேஸே இருக்க மாத்தோ எல்லாரு கும்பிய காலைல்லா இருப்போ நீங்க ஒரு தமிழ்நாட் பேய் ஏதாச்சு வாங்கி போனா எங்க தீம் இன்னுகொன்னு கத்துக்கோங்கடா
ம்
தீமே பும்பேதான் ஃபாரின் பிளேஸ் மத்தனேப்பாங்க தீம் மட்டு பும்பேில இருக்கே
மொத்த ஃபாம்ல ஏதோ வச்சுக்குனு ஒரு சீசன்ல எதுவுமே பண்ண
நாங்க வேற ஊருக்கு
ஒனதா ஒரு சி ஸ் துல கம்முனு ஒ இர்ந்தீங்கோ ஆ அடிங்டானா அடிக்க மாட்ரிவோ அடிக் பண்ண வந்து திட்ணா இத்தா திலக்வருமா நல்லா
ம் நேத்து மேச்ச பாக்கணு செம்ம மேச்சு
அ ஹண்டர்டு போட்டானாமே நாப்பத்தி அஞ்சு பாலுகுள்ள நாப்பத்தி எட்டு பால்ல
எரநூத்தி ஐம்பத்த எட்டு ரன் சேசு
அடி அடி அடிஸ்டுக்கு தான
ம் எறண்ணூத்தி ஐம்பத்தி ரன்னு அது மாரி இது வச்சிருந்தாயா எப்பல்லா ஸ்டைக்கே தெர்ல ஸ்டைக்கே தெர்ல சொல்றான்னோ அப் இல்லா அச்சு போல கம்பே குடுக்கலா
இந்தியா ஏ டீம்ல வந்து அவ தா அதிகமா ரன் அடுச்சா ஆனா ஸ்டைக் ரேட்லன்ருந்து வந்துடாய்ங்க அதே ரன் அடுச்சாய்ங்க கம்மியா நெனச்சு ஒரு பிரயோஜன இல்ல தீம ஜெயிக்க வைக்க ரன் தா முக்கிய
ஆமா
ம் அவ தா ஹையஸ்ட் ரன் ரேட்டு இதோட
ஜட்டு அடிப்பானா ஜட்டு வந்து ஒரு பத்து பால் இருபது பால் டைம் எத்துப்பா அதுகுள்ள அடிக்க ஸ்ட்ராட்
இல்லாத் தா ஏ டிம்ல வர முடியது ஏ டிம்ல வந்து திலாக்குமார் போனப்ப அந் ஸ்டைக் வந்ட்டாயிங்க ஆனா ஹையஸ்ட் ரன் அவன்தா அடுச்சா திலாக்கு இதுக்குல எல்லாத்
ஸ்ரீலங்கா பிளேயரு ஸ்ரீலங்கா பிளேயர் எவனோ ஒருத்தன் ஹையஸ்ட் வேணுனா ஸ்ரீலங்கா பிளேயரு செகண்டு் தா சீசன்ல சொல்றாங்க இந்தியால்லா திலக் வதுமா
நா அன்னைக்கு எல்லா மேட்ச்சுமே சுத்தி போட்ட
ஃபிஃப்டியா ஒரு டைம் அவுட்டா ஆயிருக்கான்னு நெனக்கறன்டா
ஒரு டைம்ல எதோ முப்பதுலயே மாட்டு ஆனா அந்த மாரி ஜெயிச்சுடாங்கன்னா
ம் முத்து பொதுமைய ஆதா அவ்ளோதா ஆனா பால் அதிகமா சாப்ட்டா
திலாக்கு நெறய சாப்ட்டா அத ஸ்டைல் இது தீ டன் லானர் தி என் டி டி டுவெண்ட்டி மால்க்கு மாறிட்டா அசிம் அட்ச்சு தூக்குனா அப்டி ம்
த்து போரட் ஆயிட்டா கொஞ்சோ ஆட்னா இம்ப்ரூவ பண்ணுன்னு அடிக்க ஆரமிச்சுட்டா
ம்
நல்லா கொஞ்ச நேரந்தான் பாப்பானுக எல்லா அது எத்து ஸ்ட்ரைக் ரேட்டு வேனுல்லா அதுக்காவே
ஆமா
வைபோ எல்லா சொல்லவே தேவல்ல முன்னூத்தி ஐம்பதுதான் இக்கிரான் ஆனா அவன் அடிக்கதான் ப சின்ன பையன்
அவன் அடிக்கு தடியாடா டே ம் ஒரு ஏழ அச்சப்பான்லா டீம்ல அடிக்குத
ஆமா
அவன் மட்டு இல்ல கண்டிப்பா தோத்துடுவாங்கடா இந்தியா
ம்
செம டஃப் குடுத்தான் பாரு சின்ன பசங்க ஏன்டா போட்டீங்க சின்ன பையன ஏண்டா தொட்டீங்கன்னு கேள்வி கேட்டாஙோ
எ
அவுங்க வாய்ப்பு நல்லாதான் டெஸ்ட் எப்டி ஆடுவான் தெர்ல
ஆமா
வைய்டு பால் சூப்பரா செட் ஆயிச்சு நம்ம ஆளுக்கு
ச ச ச ம்
அது எடுத்துக்கணு தேன்ச்சா நெக்ஸ்ட் வாய்ப்பு குடுப்பாங்களான்னு தெர்ல
ம் ஆமா
அந்த டவுட்டா எப்டின்னு தெர்ல இல்லது துட்டு வருதா ஆனா அந்த எத்துக்கு எப்டின் தெரில
ம்
பாக்கலா என்ன பண்ண போறாங்கனு
ம்
ஒரு நல்லாவுது வேற அ நெக்ஸ்ட் சீசன் கட்டாகுதா இப்ப நெக்ஸ்டு என்னது ஏ டீம் என்ன வெளாலாமா
புரில
நெக்ஸ்டு எ டீம்ல எதுனா மேச்சுகுதா
நெக்ஸ்ட்டு ஏ டீம் மேட்சாகல
ம்
அ அவ்ளதா ஏ டி ம் மேச்லா
இத்தோட பாக்கறது ரொம்ப கஷ்டம் முப்பதா தேதி பாக முடியாது
ச ச ச ச
அ
தம்பி இன்னு செல புள்ளக்கி இன்சுரி வேரையா
யாரு நிதிஷ்குமார் கிட்டயானா அதா யார் நிதிஷ்குமார்டாயானு
அது பேக்க பேக்கப் வந்து சுயாக் சர்ஜுன்னு ஒருத்தன் இறக்கிகான் ஏ டி எம்ல நல்லா ஃபர்பாமன்ஸ் பன்னானு சொல்லி
ஆ
திலாக்குமாகு அப்பறம் வந்து எறங்கி சுத்து சுத்துனு சுத்துவான்
அனு குழு நல்லா தான்டா பண்ணா ஃபர்ஃபாமன்ஸ் பண்ணா ஆல்ரவுன்ட்ல
அவனல்லா எதுவு பண்ணாதிங்கடா ஒரு மேச்சா அட்சா அவ மூனு மேச்சுமே அடுச்சா
ஆ அ
அதால அவன எடுத்து வச்சுக்காங்யே
ம் ஒரு மேட்ச் இல்லாம மத்த மேச்சுமெ பாத்து எடுக்குறாங்கோ
ம்
அப்ப ஓபனஸ் யாரு எடுக்றது தெர்தா ஓடி இப்ப ஓடியஸ்குவாடு வந்து ஓபனிங் ஆகுது
ஆ
ஆ கன்ஃபார்ம் லிஸ்டு ஓபனிங்
ஓப்பனிங்கு
யாது
என்ன டைம்க்கு
இராலி அதா
இங்கிலாந்துக்கு அது முடிவு பண்ணல மச்சான் நாளு ஓப்பன் இருக்காங்கே நாலுபேரப்பாங்க சொல்ல போனா
ம்
இந்த இப் இந்தியாக்கு ஆட்னாய்ங்லே ஓப்பனிங்கு
ம்
ரோகித்து ஜெய்ஸ்வாலு சுமங்கிலி இஷான்கிஷானு அது மாரி போல
ம்
ம்
ஆ பாப்பாவு பாவோ தா தொடப்ப எத்து பெரிக்கினுருக்குது அது வாசுல
ம்
ப்ப பெருகிட்டு பெருக்கி தள்ராரு
ச ச ச
எவ்ளதா தெர்ல தெர்ல இன்னைகி ஃபுல்லா தெர்லாலா எப்டின் தெர்ல
ஆ
ஒக்காந்துச்சா ஒக்காந்து பெருக்குதா
சேர் சேர் சேர் சே
ஒன்னு தேதி எங்க நின்னு பெய்யுது நின்னே பெருக்க மாட்டுங்குது
அ ஆ
இப்பியே முதுகு போயிச்சா என்னானு தெர்ல எங்க பாப்பாக்கு ம் நல்லா வெளக்க மாட்டங்குதுமா அந் பொண்ணு அந்தே சொல்துதா பேசற்தே செம சிரிப்பா பேசுது
ஆ
நீ இன்னா பண்ற கோகுலா
ம்
கோகுலா மதிக்கேமாட்டுறால யாரியும் மதிக் மாட்டா மாட்டா
ஆ
அதா இங்க விடமாட்டிருங்காள ம் அவுள்தா டிப்ரன்ட் டைப்ஸ் ஆப் பொய்னு இருக்கு எப்பினா ஒரு தட்வ போறா டூ ஓ கிளாக்
ம் ம் அப்டே மழயே பெய்ல அப்டேதா இருக்கு செரி இரு மச்சான நா கொஞ்ச நேர கழிச்சு அடிக்கிறே மச்சா
சேரி சேரி சேரி சேரிடா